ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ ஆஹ் கேக்குதுங்களா சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ஆஹ் கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
என்ன ஸ்கூல் போய்ட்டாங்களா நானா இன்னிக்கு செவ்வாய்கிழமைனால கொஞ்ச சாமி ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்ருக்கே
அப்டியா செவ்வாய்கிழமன்னா படைப்பீங்களோ
வா வெள்ளினா கொஞ்சோ படைக்க ஒரு வைப்ரேஷன் டிவோஷனல் பக்தி வந்துரு
அப்டியா செரி-செரி-செரி நாங்க எப்பயு சாயங்காலந்தா
அப்டிங்ளா நானு இப்ப வாசலல்லா கழுவி விட்டுட்டோம்னா சாயங்கால பசங்க வந்து ஸ்கூல்லந்து வந்துட்டாங்கன்னா சாமி கும்ட்ருவோ ம் ஆ பசங்க ஸ்கூல் போயிட்டாங்ளா பைய
ஆஹ் போயிட்டாங்க-போயிட்டாங்க நேத்து எங்க சைடுல்லா ரொம்ப கரண்டே இல்ல நைட்டு எல்லா
ஏ என்னாச்சி மழையா
மழலா இல்ல எங்க சைடு மட்டு கரண்ட் டு இல்ல என்னனு தெரியல
அப்டிங்ளா உங்க ஊர்ல வெயில்லா எப்டி இருக்கு
சொல்ல முடியல அப்டி இருக்கு
ஆஹ் ஹ
இந்த வெயில்ல உடம்ப கூலா வச்சுக்க ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க
டிப்ஸா மோர் குடிங்க
மோரு சும்மா வெறு மோரே குடிக்கலாமா இல்ல அதுல ஏதாவது போடணுமா
வேணா அது வேணா யா ரெண்டு லைட்டா ரெண்டு இஞ்சி பச்சமிளகா நெல்லிக்கா பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
கீழநெல்லிக்கா கா ஒண்ணு போது போட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி குடிச்சீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக் கம்பங்கூழு கேழ்வரகுக்கூறு இல்ல இல்ல அந்த மோர்க்குடவே மோர்க்குடவே வந்து தயிர் கெட்டியா ஆமா தயிர் ஜார்ல போட்டுட்டு நெல்லிக்கா ஒரு பெரிய நெல்லிக்கா போட்டு கொங்க இஞ்சி போட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு கொஞ்ச கூடுதலா கார வேன்னா ஒரு பச்ச மொளகா சேத்துக்கிலாம் ஆஹ் அப்பற மீட்டுக்கு வந்து கருவேப்பல கருவேப்பில சேத் ததுகலா ஏ நம்ம கருப்வேப்புல எல்லாமே சாப்புடும் போது எடுத்து வச்சிருவோம் இது மிக்ஸ்ஆனது ஜூஸ் போடு போட்டு அடிச்சோம்னா நம்ப கொஞ்ச ஹெல்த்துதானே கொஞ்ச முடி கொட்றத நிருத்தும் அதுனால போட்டு அடிச்சு கொஞ்ச உப்பு போட்டு அடிச்சு கொஞ்ச குடிச்சீங்கனா ஒடம்பு கொஞ்ச குளிர்ச்சி ஆகும் கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ்
ஆமா
புடிங்க வெயிலுக் கொஞ்ச இதமா இருக்கும் நீர் தண்ணி குடிங்க
நீர் தண்ணினா
சாதம் நைட்டு வடிச்சு மீதி இருக்கு பாத்தீங்களா
ஆமா பழய சாத தண்ணி ஆஹ்
இந்த ஊர் சைல வந்து நீர் தண்ணின்றாங்க அங்க நெங்க எங்க ஊர் சைடு்லா வந்து பழையதுன்னுவாங்க இந்த ஊர்ல இந்துனா அந்த கொய் இந்த ஊரு கொஞ்ச பாஷை லாங்வேஜ் கொஞ்ச வந்துருச்சு பாஷை ஆஹ் அந்த தண்ணி கொஞ்ச குடிச்ச வெறு வை துல குடிச்சா நமக்கு வயிறு புண்ணு கொஞ்ச இதாகும் கொஞ்ச ஒடம்பு கொஞ்ச குளிர்ச்சியா இருக்கும்ல
உம் உப்பு போட்டுக்கலாமா இல்ல வெறு தண்ணியா
உப்பு போட்டு உப்பு போட்டு உப்பு போட்டு குடிங்க அப்படியே குடிச்சா தண்ணி சல்லுப்பு ஒரு மாரி டேஸ்ட்டே இல்லாம இருக்கும் உப்பு போட்டு குடிச்சா கொஞ் நல்லாருக்கு அது கூட வேணா லைட்டா ரெண்டு தயிர் போட்டுக்கோங்க சின்ன வெங்காய சேத்துக்கோங்க சின்ன வெங்காயல்லா ஒடம்புக்கு குளிர் ச்சி
உம் உம் உம்
போங்க
பரவால்ல நறய டிப்ஸு சொல்றீங்க வெயிலுக்கு
ஏதோ
உங்க வீட்டுக்காருக்கெல்லா செஞ்சு குடுப்பீங்ளோ
ஆமா ஏனா அவர் வந்து அவர் வேலைகள் ஃபுல்லாம எல்லாமே வெயில்ல தா இந்த கேட்டு நிப்பாட்ர வேல ஒரு வேல ஃபுல்லாமே வெயில்ல தானா அனால ஒடம்பு அவருக்கு ரொம்ப ஹீட்டா இருக் கு ரொம்ப ஆனால அப்பப்ப இது மாரி மோரு இதமாரி செஞ்சு குடுக்குற அப்பயு இந்த யூடியூப்ல பாத்து செஞ்சு குடுக்குறது தா செல்லுல பாத்து அப்பப்ப பாத்துசெஞ்சு குடுக் க்கிறதா
பரவால்லயே நெறைய செஞ்சு தரீங்ளே ஒரு சில பேரு பாக்குறதோட செரி செஞ்சலா குடுக்
இல்ல இல்ல செரி அப்ற அவுங்க வெயிலா அலையறாங்க ஒடம்புலா அப்டியே கட்டி கட்டி யா வருது இந்த வெயிலுக்கு நம்ளுக்கே வீட்டுக்குள்ள இருக்க நம்மளுக்கே முடியலல்ல அப்றோ உங்க பையனுக் கு என்ன சாப்பாடு செஞ்சு குடுத்தீங்க
இன்னைக்கா அதா நேத்து கரண்ட் இல்லன் சொன்னல்ல காலைலயே வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு குடுத்துட்டே
உம் என்ன என்னென்ன காய்ல்லா போட்டீங்க சாப்ட்ருவானா காய் அதெல்லா போட்டா சாப்புடுவாங்களா இல்ல எடுத்து வச்சிருவாங்களா
பிரியாணின் சொன்னா சாப்டுடுவா
அனி அது இஞ்சி பூண்டு அந்த வாசனைக்கு என்னன்ன காய் போடுவீங்க
து
ஆ ஆ இப்ப சின்னதா பெருசா அந்த மீன் மேக்கர்ல்லா
சின்னதுக்கு குட்டி குட்டியா இருக்குல்ல ஆமா அதுல அவெ அத கொஞ்ச சிக்கனுன் சொல்லி சாப் டுடுவா
எங்க எங்க பசங்களு அது மாரிதா அ அந்த மீன் மேக்கரை சிக்கன் சொன்னா சாப்ட்ருவாங்க எப்டி நீங்க இந்த க கலர் வர்துக்கு க்காக கேசரி பவுடர் மாரிதா சேத்
இல்ல இல்ல இல்ல இல்ல எதுவுமே சேக்கமாட்ட கலருக்குன்னு எதுவுமே போட மாட்ட நா பிரியாணி மசாலா அரைச்சு போடுவ அதுல வர கலரே அவ்ளோ தா
பிரியாணி மசாலா அரைப்பீங்களா கடையில வாங்க மாட்டீங்களா எப்டி கொஞ்ச சொல்லுங்க எனக்கு அந்த மாரி நா அரைச்சது கிடையாது சொல்லுங்களே
அப்டியா கொஞ்ச பட்ட
ஆஹ் ஓகே பட்ட ஏலக்கா எத்தன ஏலக்கா நம்ம வாசனைக்கு த ஒரு ரெண்டு போதுமா ஏன்னா ஒரு ஏலக்காவே நல்லா வாச ன வரும்ல
ஆமா நீங்க இப்ப ஒரு வேலைக்குதா சமைக்க போறீங்கன்னா ஒண்ணு ரெண்டு போது இல்ல அர செரி நீங்க வச்சிப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்டின்னா கொஞ்ச சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சிக்கலா
ஓகே செரி செரி ஏலக்கா பட்ட ஏலக்கா பட்ட எவ்ளோ எடுத்துக்கணு
அதா இப்ப ஒரு மாசத்துக்கு எடுக்குறீங்கன்னா ஒரு அம்பது கிராம் அளவு எடு
இப்ப நம்ம இன்னிக்கு உடனே செய்ய போதுமா சும்மா ரெண்டு பட்
ஆஹ் அவ்ளோதா ஆஹ் ரெண்டு பட்டை இன்னிக்கு மட்டு செய்ய போறீங்கானா ஒரு ரெண்டு பட்ட கிராம்பு ஒரு ஆறு கிராம்பு ஏழு கிராம்பு
ஆறு ஏழு கிராம்பு ஆஹ
ஏலக்கா ரெண்டு
ஏலக்கா
வர மல்லி
வரமல்லி
இந்த ஜாதி பத்திரி சொல்லுவாங்கல
ஆஹ்ஆஹ் கேள்விப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்க அது ஒரு பூ மாரி இருக்கு மே ஜாதி பத்திரி பூ ஒரு மாரி ஆரஞ்சு கலர்ல அது கசப்பெடுக்காதாங்களாங்க
இல்ல இல்ல நல்லா இருக்கு நல்ல வாசனையா நல்லா இருக்கு
அப்டிங்களா ஏன்னா ஒரு தடவ எங்க பாப்பா காது அந்த ஜாதி பத்திரி பூ அதிகமா இருந் தது நா இந்த செல்லுல பாத்து இந்த ஜாதி பத்திரி பூ எல்லாம் போட்டு வறுத்து கொழம்பு வச்சம் ஒருதடவை குழம்பு ஒரே கசப்புங்க
இல்ல நீங்க அதிகமா சேத்திருப்பீங்க
ஊனே தூரதான் ஊத்துனே அந்த கொழம்ப
அப்படியா அதிகமா சேர்த்திருப்பீங்க கொஞ்சமா சேத்துகனு
அப்படிங்களா
சேதா வாசன நல்லா இருக்கும் அதிகமாவே இருக்கும்
கசுப்பு கொடுக்காது கசுப்பு கொடுக்காது ஆஹ் நான் ஒருத்தர் செஞ்சேன் வாயில வக்க வக்க முடியல பாவக்காவ வெறுவாயில சாப்பிட்ட மாரி அந்த கொழம்ப அப்படி ஒரு கசப்பு
அப்படியா
ஆமா அப்ப நான் அதிகமா போட்டிருப்பேன்னு நினை க்கிறேன் பூ அதிகமா பூ அதிகமா இருக்குன்னு அதிகமா போட்டேனோ என்னவோ
இருக்கும் கம்மியா சேர்த்துக்கோங்க எல்லாத்த விட இது கொஞ்சம் கம்மியா
ஓகே இப்ப ஒரு ஒரு அது மட்டும் இப்ப கொஞ்சமா இருக்கன்னா அது ஒரே ஒரு ஜாதி பத்திரி பூ இப்ப அபோ அது இல்லன்னா அந்த பூவே என்கிட்ட இல்லன்னா
இல்லன்னா பரவாயில்ல இருக்கறதோட வர மல்லி அதோட சேர்த்துக்
ஆஹ்ஹ் வரமல்லினா இந்த முலுசு முழுசா இந்த முழுமல்லின்னு வாங்களே ஆஹ்
அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொன் வருவலா வருத்து
ஆஹ் வாசன வர அளவுக்கு வாசன வர அளவுக்கு ஆஹ்
நல்லா நைஸா அரைச்சு அந்த பவுடரு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டா இருக்கும் ஆஹ் யூஸ் பண்ணலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வாசனையா நல்லா இருக்கும்
குன்றிங்க
ஆமா நானே ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் போது அவங்கள்ட்ட கேட்டதுதான் இது
அப்படிங்களா சொல்றாங்களா சில ஹோட்டல்ல சொல்ல மாட்டாங்களே
ஆமா அதனால எங்களுக்கு சொன்னாங்க
அப்படிங்களா நான் ஒரு நாள் நான் நான் ட்ரை பண்றேன் இந்த ஞாயிறுக்கிழம நான் ட்ரை பண்றேன் எங்கிட்ட ஏன்னா வரமல்லி வரமல்லி என்கிட்ட இல்ல நான் போய் வாங்கி நான் அத நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன்
கண்டிப்பா
ஆ செரிங்க ஜாதி பத்திரி ஏலக்கா ஆ பட்ட கிராம்பு இந்த நட்சத்திர புணுவாங்களே ஸ்டார் பூ நட்சத்திர பூ அதெல்லாம் போடணுமா இல்ல பாசிக்கல் அது இதுன்னு பாசி எலா என்மோ சொல்லுவாங்கள எதோ கல் பா அதெல்லாம் வேண்டாம் செரி சார் பிரியாணி எல நாங்க செடிய வச்சிருக்கோங்க பிரியாணி செடியே எல செடியே பிரிஞ்சி அந்த பிரிஞ்சி இல இருக்கு பா்த்தீங்களா ஆமா நாங்க வ க்கோ
வல்லியே
சி நாங்க அப்டியே கூட சமைச்சுப்போம் ஆனா அது வாசன நல்ல வாசனயா வருது நான இப்தான் ஒரு நேத்திதான் வந்து பிச்சு ஒரு பத்து ஏல காய வச்சேன் அது இந்த ஊரு சைட் காத்துக்கு எல்லா கா எல்லா இலயும் பறந்து போயிடுச்சு
அச்சச்சோ
இப்ப மறுபடியும் பிச்சு வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வச்சிருக்கேன் ஜன்னல் ஓரத்துல வச்சிருக்கேன்
பரவால்ல பரவால்ல ஆச்சரியமா இருக்கே நீங்க இதெல்லாம் வளர்க்கறது
ஆமா நாங்க தேக்கு செடி மாதுள செடி நெல்லிக்கா கொய்யாக்காய் எல்லாம் வளர்க்கறோம் நாங்க வீடு சுத்தி
அப்டியா பரவாயில்ல
இது ஆமா வாழக்கண்ணு எல்லாம் வச்சிருக்கோம்
உஹம் உஹம்
ஆமா
ஓரளவுக்கு எதுவுமே வெளிய போய் வாங்குறது இல்ல
ஆஹஹ வாங்க வேணாம் இந்த இல டக்குன்னு தீந்து போச்சு நம்ம பச்சயாவே அது ஒரு இல போதும் அதிகமா போட்டு ரொம்ப ஒரு மாறி வாசன வருது ஒரு இல போட்டாலே போதும் நல்லா வா வாசன வருது
ஆமா நல்லாதான் இருக்கு அதுவும் நீங்க உங்களுக்கு நல்லா இத
அது ஆமா ஆமா இப்த பிச்சு இப்தான் ஒரு இல காய வச்சிருக்கேங்க
அப்படியா பரவாயில்ல அதெல்லாம் கொஞ்சம் வெல அதிகம்ல அதுவே நீங்க
ஆமா அது கண்ணு வித்துது எங்க வீட்டுக்கார வந்து வாங்கி வச் வச்சாங்க
அப்
ஆமா ஆமா ஆஹ் சேரிங்க சேரிங்க